ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதுங்ளாக்கா
ஆ கேக்குது கேக்குது
நல்லா இருக்கேக்கா நீங்க நல்லா இருக்கீங்ளா
க்க
ம்
சாப்ட்டாச்சா ஆ சாப்ட்டாச்சு நீங்க
சாப்டன்க்கா
ம்
சமயல் என்ன செஞ்சீங்க
இல்லப்பா இன்னக்கு சிலிண்டரு காலி ஆயிடுச்சு நேதக்கி நைட்டே அதனால பு புக் பண்ணியிருந்தே அது இன்னைக்கு வந்துருனாங்க இன்னைக்கு வர்ல அனால நாளைக்கு வருனு சொல்லிட்டு கால் பண்ணி பேசினாங்க ஆ சிலிண்டர் இல்லாதுனால ஏ சமக்கணு சமைக்கவு இல்ல சாதம் மட்டு இண்டெக்சன்ல வச்சாச்சு மற்றபடி ஆன்லைன் தா
ஆன்லைன் தா என்ன குழம்பு ஆர்டர் பண்ணீங்க
இல்ல குழம்பு மதியானத்துக்கு அம்மாவு நானுந்தா இருக்கோ அம்மாக்கு மோர் இருந்தா கூட ஓகே அதனால நானு மோர் சாப்டுட்டாச்சு நைட்டுக்கு மட்டு தோச புரோட்டா அந்த மாரி சாப்டு முடுச்சாச்சு
ஓகேக்கா வீட்ல எல்லா என்ன பண்றாங்க நானு தெரிய சாம்பார் சாதம் சாம்பார்
ஓகே ஓகே ம் ஹ் ஓகே
வீட்ல எல்லா என்ன பண்றாங்கா
வீட்ல யாரு இல்லப்பா நா மட்டுதா அம்மா நா இப்பதைக்கு இருக்கோ
ஆஹ்
ஏன் ஹஸ்பன் ஃபாரீன்ல இருக்காங்க
ஆ
ம்
செரிங்க அம்மா எப்டி இருக்காங்க
ம் நல்லா இருக்காங்க உம் உங்க வீட்ல
எங்க வீட்ல அம்மா அப் அப்பா நானு குட்டி பாப்பா அப்பா வர்க்கு வந்து அ வெளியில போயிருக்காரு
உம்
இப்ப நானு அம்மா பாப்பா இருக்கோ
ஓகே எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லார்காங்க
உம் ஒக்கே நீங்க என்ன வேல பாக்குறீங்களா இல்ல படிக்கிறீங்களா
காலேஜ் படிக்குற
உம் ஓகே மேஜர்
பி டெக் ஐ டி
உம் நானு ஐ டி தா
நா நெச்சுகூட பாக்கலா
ஆஹ் நா எம் எஸ் சி ஐடி உம்
ஓஹோ சரிங்க பட் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கோசா வரு இலல் கா உங்க உங்களுக்கு
இல்ல பி எஸ் சி த்ரீ இயர்ஸ் பிஜி வந்து டூ இயர்ஸ்
ஆஹ் ஆஹ் ஆனா உங்களுக்கு அந்த மேஜர் டிகிரி வந்து த்ரீ இயர்ஸ் தா வரு
மேஜர் ஆதாஹ் யூஜி த்ரீ இயர்ஸு பி ஜி டூ இயர் மொத்த ஃபைவ் இயர்ஸ் வேஸ்டா போச்சு
வேஷ்டா போச்சு ஆமா இப்ப வீட்ல தா இருக்கீங்க ஒர்க்குக்கு போல
ஒர்க்குக்கு போற ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் டீச்சர்
ஆஹ்
உம் சும்மா சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு டூ டூ ஃபைவ் இயர்ஸ் ஏ இது வந்து டூ டு ஃபைவ் இயர்ஸ் உள்ள பேபிஸ்க்கு மட்டும்
ஆஹ்
அதனால நா படிச்ச படிப்புக்கோ இதுக்கும் சம்மந்தமே இல்ல உம் வேல கெடச்சிச்சி செரி போமே இன்ட்டு போயிட்டு ஒரு எயிட் இயர்ஸ் ஆச்சு வேலைக்கு ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்கு அப்டியே நல்லபடியா
உம்
அப்புறோ ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவீங்க
ஃப்ரீ டைம் நா வேலைக்கு போறதே ஒன்பது மணி பத்து மணிக்கு போவே போயிட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் போல வந்துடுவே வந்துட்டு சாப்புட்டுட்டு கொஞ்சோ நேரோ ரெஸ்ட் எடுக்க அப்புறோ அப்டியே கொஞ்சோ டைம் பாஸ் ஆகோ அவ்ளோதா ஃப்ரீ டைம் வேற எதுவு பண்றதுலாம் இல்ல ஏதாவது படிப்பே ஏதாவது குரூப் எக்ஸாம்ஸ்கு ரெடி பண்ணலாம் அப்டின்னு நெனச்சிட்டு படிப்பே ஆனா படிச்சதெல்லா மறந்து போச்சு அதனால அப்டியே உட்டாச்சு அப்டியேகொஞ்சோ டைம் பாஸ் ஆயிடு அவ்வளவுதான் ஒர்க் எதாவது இருந்துகிட்டே இருக்கோ மொபைல்ல வேற எதாவது எங்க சை வேல சம்பந்தமா அந்த ஒர்க பாத்துட்டு அப்டியே டைம் ஓடிடோ நீங்க என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டைம்ல
ஃப்ரீ டைம்ல பசங்கள பத்தி சொல்லாவா வேணுக்கா ஃப்ரீ டைம்ல எங்கனா சுத் சுத்துறதா வேல ஆஹ் வெளையாடுறது சுத்துறது இல்லா எங்கன்னா பார்ட் டைமா வேலைக் ஒர்க்குக்கு போவே
ஓகே ஓகே
உம் கேட்ரிங் வேல எதனா கெடச்சா போவே
சமைப்பீங்களா
ஆஹக்கா
ஒ என்னப்பா அந்த ஊர்ல உள்ளவங்க நல்லா சமைப்பாகங்க போலையே உஹம் ஓகே
எமர்ஜென்சிக்கு நம்ம பசிய நம்ம போக்கிற அளவுக்கு சமைக்கலா
உம் ஓகே ஓகே ஆ அங்க உள்ளவங்க எல்லாருமே நல்லாதா சமைப்பிக் சமைக்கிறாங்க
உஹ்
உம் உம் எங்க அக்காவ தவர
ஆஹ அக்காவும் நல்லா தா சமைப்பாங்க
உம் நா அவ தங்கச்சி பா பாத்திருக்கேன்ல
ஆஹ் இல்ல சமைக்கிறாங்க அக்கா நல்லதா சமைக்கி
அவ சமைக்கிற எங்க அக்கா சமைக்கிறதோட எங்க அக்கா பொண்ணு சூப்பரா சமைப்பா
உம் ஆஹ்
உம்
என்ன தோச தா அதிகமா சுடுவாங்க ஆஹ்
யாரு அவலா
ஆஹ்
ஆஹஹா சூப்பரா சமைப்பா
எனக்கு தெரிஞ்சி தோசதா ஒரு டைம் அக்கா வேணா சட்னி இதெல்லா வெச்சு குடுத்தாங்க
உம் அவ வெரைட்டிஸா சமைப்பா நல்லா பா பாத்து பாத்து நல்லா ஒரு இதா செய்வா க்ரியேட்டிவ்வா பாப்பா
உம்
உம் அதனால நல்ல சமப் சமைக்கிறதுல அவளளுக்கு ஒரு ட்ரெஸ்ட் இருக்கு
ம்ம்
உம்
உங்களுக்கா
அப்புறோ உங்களோட ஹாபீஸ்ல என்ன விளையாடுறதுதானா
உம் உம் வெளாட்றதுதா
உம் ஏ
அது தவற வேறதுல்ல
உம்
நீங்க என்னக்கா பண்ணுவீங்க காலேஜ் டேஸ் எல்லா எப்டி இருந்துச்சு இல்லக்கா இப்போ செமஸ்டர் போய்ட்டு இருக்கு எனக்கு
உம் இவ்ளோ லேட்டா செமஸ்டரா
ஆ
ர உம்
ஏ ப்போ எக்ஸாமோ அப்ப மட்டு போயணு சோ அது வரைக்கு லீவ்ல தா
ஓகே ஓகே
உம்
உம் லேட்டா செமஸ்டர் வருது
உம் உம்
நாங்க படிக்கப்போதா அப்டி இருக்காதே ம் நவம்பர் மார்ச் வே ரண்டுதுல முடிஞ்சிரும்
உங்களு சார்ந்த மாரி பட் எங்களுக்கு அந்த இது ஆ
உம் மாறிடுச்சோ என்னமோ தெரில்ல நா படிச்சு பத்து வருஷத்துக்கு மேலயாச்சு
ஆஹா இன்ஜினியரிங்க்கல்லா எப்பயுமே அந்த மாரிதா வரும்
ஓ உம் சரி சரி சரி
இன்ஜினியரிங் எப்பவுமே டிஃப்ரண்ட் தா உங்களுக்கு வந்து சீக்கிரமா முடிஞ்சிடு எங்கலுது லேட் ஆகு
இப்ப எதுனாது இயரு
உம் தேர்ட் இயர் முடிய போ சிக்ஸ்
ஓ ஓகே உம் அ பீ இ படிச்சா ஆரியர்ல்லாம் இருக்கும்பாங்களெ அது உண்மையா
உம் இரு இருக்கும் கண்ஃபார்ம்
உங்களுக்கு இல்லல
இருக்கு
இருக்கா உம் கிளியர் பண்ணிருங்க சீக்கிரமா
ஆ சரிங்கா
ம் ம் செரி அப்றம்
ஃப்ரீ டைம்ல எங்கன்னா வெளியில போவீங்களா
ஆஹ்ஹ நான் இங்கய கொஞ்சம் சுத்துவேன் வெளிய எங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் இங்க கொஞ்சம் பேர் இருக்கறாங்க கூட வேல பாக்குறவங்களே எப்பயா சுதான் ரொம்ப ரேரா தான் சுத்துறது எங்கயாச்சும் கூப்புடுவாங்க வாங்க போலாம் அப்டினு சொல்லிட்டு அவங்களுக்கும் போர் அடிச் ச்சுதுனா கூப்புடுவாங்க சும்மா ஷாப்பிங் மாரிதான் போவோம் மத்தபடி இங்க டூரிஸ்ட் இதுன்னு பெருசா எல்லாம் எதுவும் இருக்காது
ம்
அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும் போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல
உம்
அதனால அது அப்படியே டைம் பாஸ் ஆகும் எப்பயாச்சும் தா போவோம் சாட்ட சாட்டர்டே சண்டே லீவா இருக்கும் போது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப அரேஞ்ச் பண்ணிக்குவோம்
ம்
உம்
காலேஜ் ஃப்ரண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட் கூடலாம் பேசுறீங்களாக்கா
ஆஹ் பேசுவன் அதுவுமே எப்ப இப்ப வேல அதுதுன்ட்டு இருக்குறதுனால அவங்களுக்கு ஃபேமிலி அது இதுன்னு ஓடும் எனக்கு ஃபேமிலி ஃபுல்லா இதா இல்லயா ஹஸ்பண்ட் அங்க இருக்கறதுனால எனக்கு வேல எது வந்து இருக்காது ஆனாலும் பே அவங்களுக்கு ஃபேமிலி அது இதுன்னு இருக்கும் எனக்கு வேல வேலன்ட்டு அந்த இதுலயே ஓடுறதுனால ஃப்ரெண்ட்ஸிட்ட பேசுறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆனா பேசுவேன் கான்டாக்ட்ல தான் இருந்துகிட்டு இருக்கேன் சில பேர்ட்ட காண்டாக்ட்ல இருப்பேன் சில பேர் குரூப்ல ஏதாவது மெசேஜ் போட்டா அப்போதைக்கு மட்டும் து ரிப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறது அவ்வளதான்
பரவாயில்ல இவ்வளோ கேப் பேசுறீங்க
அது ரொம்ப ரேரா இருக்கும் பேசுறதே ரொம்ப ரேரா தான் அவங்களுக்கு ஃபேமிலின்ட்டு ஓடுவாங்க வேலைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அதிகமா போல அவங்க ஃபேமிலியில அந்த மாதிரி பாத்துட்டு பிள்ளைங்க அதுதுன்ட்டு இருக்கும் எனக்கு அந்த மாரி இருக்காது ஆனா வேல போகும் வேல வேலனு காலில போனம்னா மத்தியானம் வறது அந்த மாரி தான் போகும் அதனால பேசுறது கால் பண்ணி பேசுறதுலா ரொம்ப கஷ்டம் மெசுஜல மட்டும் ஏதாவது ஆடியோஸு அந்த மாரி மட்டும் அன்ப்சிட்டு பேசிட்டு இருப்போம் ம் உங்களுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் லா காண்டக்ட்ல இருக்காங்களா
ம் எப்பயா ஒரு டைம் மீட் பண்ணுவோம் ஆஹ் ம் நறைய கொஞ்சம் பேரு தா
நானும் எல்லாதட்டையும் பேச முடியாது எல்லாத்தையும் கான்டாக்ட்ல இருந்தோம்னா டைம் பத்தாது
ஆனா இப்ப கூட பேசுறாங்க இபோதைக்கு எடுக்கிறாங்கனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான்
ஹலோ
இப்போதைக்கு பேசுறாங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க
உம் செரி
ஒ
மே மாச லீவ் இல்ல எங்கையும் போல ஹலோ
ஆ சொல்லுங்க்கா
இல்ல போனீங்களே என்னன்னு கேட்டேன்
ம் போயிட்டு வருவான்
ஹம் சரி சரி செரிபா செரி ம் ஆமா எங்க அம்மா கூப்பிறாங்க ம் நான் பாத்துட்டு வரேன் ஓகேப்பா பாய்
ஆ அப்பா